அலோ
ஆஹ் என்னங்க எப்படி இருக் கீங்க
எப்டி இருகீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டீங்களா
இல்ல இல்ல இனிமேதான் போகணும் நீங்க
ஆஹ் நான் சாப்பிட்டேங்க நான் வந்து சீக்கிரம் சாப்டுருவேன் அதனால சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நீங்க என்ன நேர த அதிகமாவது இன்னும் சாப்பிடாம இருக்கீங்களே
கீழ வந்துட்டேன் பட் பசிக்கல கொஞ்சோ லே கொஞ்சோ நெறை கழுச்சு சாப்டலா அப்டின் சொல்லி முடிவு பண எங்க அம்மா திட்டிட்டுதா இருகாங்க நா சாப் அ தேள் கொட்னாலு சேருச்சு போகுமா சாப்பட அப்டினா தங்கையென் தங்கையென் எம் பொண்டாட்டியு கேட்டுட்தாருந்தா சாப்ட வாங்கனு அதா கொஞ் நேரோ கழ்ச்சு வரா அப்டின் சொல்லி வச்சிருக்கே தம்பி அங்குட்டு
அப்படிங்களா சேரி சேரி சாய்ந்தரோ எதாவது தின்பண்டங்கள் சாப்ட்டீங்களா
ஆமா ஆமா சாப்பிட்டே
ஆ ஆமா நம்ம எப்பய்மே சாய்ந்தரொ தின்பண்டங்கள் சாப்புட் ட நை இரவானா வந்து நம்மளுக்கு பசிக்கவே மாட்டிகிது எனக்குமே அப்பிடிதா இருந்துச்சி ஆனா அம்மா வந்து இரவு நேரத்துல சாப்புடாம தூங்க கூடாது அத்னால வந்து கொஞ்சமாது சாப் புடுயா அப்டின் சொன்னதனால கொஞ்சமா நா சாப்
ஆ சேரி சேரி
ஏனா இரவு நேரத்ல நம்ப வயிறு ஃபுல்லா இருக்கு சாப்புடாம விட்டாலு ஆ பாதி இரவுல வந்து பசி எடுக்க ஆரம்மிச்சுருது எனக்கு அதனால அம்மா வந்து எப்யுமே இரவு நேரத்ல மட்டு சாப்புடாம தூங்க விடவே மாட்டாங்க கொஞ்சமாது சாப் டன்ணு அப்டி சொல்ட்டு திட்டிட்டேருப்பாங்க அதனால நா வந்து எதுக்கு நம்ம திட்டுவாங்கோ அப்பிடி சொல்ட்டு சாப்புட்ட நீங்களு சாப்ட்றங்க
சேரி சேரி நானு சாப்ட்டுர்றே
ஆ சேரிங்க அக்கா எப்டி இருக்காங்க
ம் அக்காவு ரொம்ப அரட்டதா நல்லாருக்
ஆ நல்லாருக்காங்க சேரி உங்களுக்கு நம்ப அண்ண இருக்காரு இல்லிங்களா அவுருக்கு கல்யாண வச்சுருக்காங்க உங்களுக்கு ப பத்திரிக்க அம்ச்சாருங்களா
இல்ல கால் பண்ணாரு அனுப்புறோம்ன்னு சொல்லிருக்காரு
ஆ அப்புடிங்களா சேர்
புரியாது இதான் பெரிய பெரியவங்க என்னோட அப்பா அம்மா வருவாங்க அப்டின்னு சொல்லிருக் சொல்லியிருக்காரு
அப்டிங்களா சேரி சேரி ஆ எனக் எனக்கும் வந்து நேர்ல வந்து குடுக்கல ஃபோன்ல தா தொலை பேசி மூலியமா அம்ச்சிருந்தாரு ஆ ம் பா க்குரமா முடிஞ்சா வந்து நா வீடு தேடி வந்து தரே இல்லனாலு கோச்சிக்காம கொஞ்சொ வந்துரு ஏன்னா நானே தா எல்லா வேலையு பாக்க வேண்டியதா இருக் ட்டு அதனால கொஞ்சொ வர முடி அப்படி இல்லம்மா தங்கச்சி நீ வந்துரு கோச்சிக்காத ஆ அப்டி சொன்னாரு
வந்து வர முடியான்னே சொல்லிட்டாரு இனிமேல்ட்டு வந்து நா அப்பா அம்மாவ க ண்டிப்பா அனுப்ச்சு விட்றே மறக்காம வந்துரு நா வர்லேன்ன சொல்ட்டு நீ வராம்லா இருந்துராதே எல்லாரையு கூட்டு வந்துரு அப்பா தங்கச்சி தம்பி எல்லாரயு கூட்டு வந் துரு
உம் ம் அ ஆஹ் இல்ல இப்ப அம்ப அம்மா அப்பா வந்து ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வந்திருக்கறதுனால அவங்களுக்கு உங்க வீடு தெரியு இங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்தது இல்ல அவங்க நாங்க இப்ப புது வீட்டுக்கு மாறிட்டோ அனால இந்த வீடு தெரியாது இல்லீங்களா அவங்களுக்கு அதனால வந்து வர முடியில அத அண்ணா அதேதா சொன்னாரு இல்ல நா அம்மாப் ப்பாவ அனுப்புறேன்ட்டு அப்பற நா வீடு மாறிட்டேன்னு சொன்ன ஒட்னேதா சரிம்மா முடிஞ்சா நா வரே இல்லனாலு கோச்சி க்காம வந் துருங்க ஆஹ் நா வந்து நேர்ல பத்திரிக்கை வக்கலேன்னு சொல்லிட்டு வராம இருந்துராதீங்க அப்டின்னு சொல்லிட்டு சொ சொன்னாங்க செரி அதா உங்ககிட்ட கேட் லாம் உங்களுக்கு வந்து ஆ கூப்பிட்டுருக்காங்களா இல்லையான்ட்டு அப்பிடின்ட்டு
இல்ல இல்லக்கா எனக்கு தொலைபேசி மூல சொன்னாங்க சொல்லிட்டு அவ அம்மா அப்பா வருவாங்கன்னாரு அதுக்கப்பற அம்மா அப்பா வந்துட்டு வந்து சில நண்பர்கள்லா இருப்பாங்கல்ல எனக்கு எதுக்கெல்லா இருக் செரியா அப்பாம்மாக்கு வந்து தெரியாது அங்க பக்கத் யாராரு இருக்காங்க நம்ம நண்பர்கள்லா இருக்காங்களா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கு ம்மாவையோ அப்பாவையோ இதெல்லா ஒன் ஆஹ் போய் கூட்டு போய்ட்டு பத்திரிக்க மட்டு குத்துட்டு வந்துரு நீ கூட போ கொஞ்ச தவி பண்ணுன்னு அப்பிடின்னு சொல்லி கேட்டுருந்தாரு நா அதேதா கேட்டுருந்தே இது உதவியா நீ உரிமையா கேக்குற நா பக்கம் போய் என்ன ப்ராப்ள எதுக்குமே என்ன பிரச்சன நா கண்டிப்பா கொண்டு போய் தானே குடுத்ட்டு வரே அஹ் பத்திரிக்கய நீ கவலப்படாத அப்பிடின் சொல் சொல்றே
ஆஹ் சரி அதனாலதா சரி இப்ப பத்திரிகை குடுத்துருக்காங்கன்னா நம்ப அதாவது செய்யணு இல்லிங்களா சரி அவங்க திருமணத்துக்கு என்ன செய்யலா இப்ப நம்ம மொய்யா காசு வச்சிடாமா இல்ல ஏதாவது வந்து நம்ம வ பரிசு பொருட்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்ட்டு உங்கள கேட்கலா அப்டின்னு வந்து பண்ணே சரி நா என்ன நெனைக் ச வெள்ளில ஏதாவது வாங்கலா அப்படின்னு யோசிச்சே ஆனா வெள்ளி வெலயு அதிகமா இருக்கிறதுனால வெள்ளியு வாங்க முடியாது சரி அதனால பரிசு பொருளா இருந்தா எதனா உபயோகிக்கிற மாரி வாங்கி தரணு இல்லைன்னா நம்ம மொழி பணமா வச்சுட்டா கூட அந்த பணம் அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் இல்லிங்களா அவங்க எதுக்காவது உபயோகப்படுத்திப்பாங்க சரி அத் அதா உங்ககிட்ட கேட்டு பாப்போ எந்த மாதி செய்யலா அப்படின்ட்டுதா பண்ணே உங்களுக்கு
அது நம்ம மட்டு புரிய போ இது விஷய இல்ல நம்ம சுத்தி எல்லாரு இருக்காங்கள நம் ரொம்ப இருக்கிறங்கல்லா
இல்ல நா ஏற்கனே கேட்டே ஒரு ரெண்டு நா ரெண்டு ரெண்டு தோழியர் இருக்காங்க இல்லைங்ளா
தோழிகள் மட்டு சொல்ல கூடாது அந்த ரெண்டு பேரும் மட்டு சொல்ல கூடாது
ஆஹ் இல்ல நா நான் வந்து அவங்க கிட் ட மட்டுந்தா கேட்டே அவங்க என்ன சொன்னாங்னா இல்ல நாங்க தனியா செஞ் சிக்றோ நாங்க வந்து தனியாவே செஞ்சிக்றோ தனித்தனியா அப்டினு சொல்லிட்டாங்க செரி அதா உங்க கிட் கிட்யு ஒரு வார்த்தக்கேப்போ இப்ப நீங்க தனியா செய்யிறன் சொல்ட்டிங்கனா நானு ஏதாது தனியாக செஞ்சிப்பே இல்ல ஒன்னா எல்லாரு கலந்து செய்யலா அப்டின்னா அதுக்கேத்த வழி மாரி நம்ளோ ப இப்போ நம்ம எல்லாரு சேந்து அ காசு போட்டு ஏதாவ் பரிசு பொருள் வாங்கறதா இருந்தாலு பரவாய் ல இல்ல அ காசு எல்லாத்தையு ஒன்னா போட்டு மொழி பணமா வச்சாலு பரவால்ல அதனால வந்து உங்ககிட்ட கேக்கலா அப்டின்றதுக்கு தா பண்ணெனா உங்களுக்கு
அதுதா நம்ம நண்பர்கள் இருக்காங்க அவங்கிட்ட கேக்கணு கேட்டுட்டு தா நம்ம எல்லாரு முடிவுக்கு முடிவு பண்ணணு என்னோட நம்மொ ஏனா பொருளா வாங்கி குடுத்துரலா அது தப்பு இல்ல அம்மா கா காசா குடுத் தா வந்து இப்பொ கல்யாணொனா நெறைய செலவுகள் அதிகமா இருக்கு அது எதா அவ வந் வந்து பணமா எடுத்து அவன் செலவு பண்ணிட்டுதா நல்லா இருக்கு என்ன என்னோட முடிவுல அப்டி தோணுது இருந்தவன அது நம்மள சுத்தி இருக்காங்கல்ல
ஆமா
சில நண்பர்கள் சொன்னாங்க
உம்
கு ஏன உபயோக பொருளா வாங்கி குத்துலாம் அவுங்க மாமியார் வீட்டுல இருந்தா சிருவருசா தராங்க அப்டியே பாப்போ அப்டியே சொல்லி வச் சொன்னாங்க
ஆமா இது
சாமான அந்த மேல தருவாங்க அப்போ அத அதுக் அதுக்கு மேல போயிட்டு டி தொலைக்காட்சி இருக்கு ஏ சி இருக்கு அப்ப எப்டி ஒரு ஆயிரம் ரூபா போட்டாலு நம்ம ஒரு அம்பது பேர் இருக்கோ அம்பது பேர் வந்து கேக்கணு நம்ம அவங்க யூஸ் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள நா வங்கிக்கொடுக்கலா நீண்ட காலமா உழ்க்கிற மாதரி அப்பிடின்னு சொல்லி என்னோட முடிவு
ஆமா இதுவு நல்ல யோசன தா ஏன்னா நம்ம பணமா குடுக்கிறத விடவு இந்த மாரி பொருளா குடுத்தாலு அவங்களுக்கு ஏதா உபயோகமா இருக்கு இப்போ சாப்பாடு வடிக் கிற குக்கர் கூட இருக்கு இல்லைங்களா அந்த மாரி கூட நம்ம வாங்கி தரலா
இது பண்ணா கூட அதெல்லா அங்க சாமானு கொடுக்குறாங்கல
இல்லையே இந்த சாப்பாடு வடிக்கிற குக்கர் வந்து எல்லாரு வாங்கி தரமாட்டாங்க இல்லைங்களா அந்த மாரி கூட நம்ம தரலா இல்லனா ஆ
அம்பது பேர் மேல வருது அம்பது பேர் ஆயிரூபா போட்டாலு அ அம்பாதயிரம் ரூபா மேல வருது
அப்படிங்க லா சரி அப்போ தொலைக்காட்சி மாரியோ இல்ல
அவனோட வீடு வந்து எப்படினாலு கல்யாணம் ஆணங்களா தனியதா போவங்களா
ஆமா ஆமா
ஆ வீட்டிய தட்டி ஒத் தொலைக்காட்சி அவுங்க வாங்கி கொடுத்தாலு வீட்டுக்கு தேவையான உலோகங்கள் நறைய இருக்கு மெயினா வந்து ஒரு வீட்டுக்கு அவுங்க வீட்டுக்கு அங்க பொண்டாட்டி வர்றாங்கனா அவுங்களுக்கு தேவையான பொருள் அஙக இருக்குல்ல ஏசி வேண ஏசி வெயில் காலம் வேற என்னோட முடிவு வந்து இதுவா இருக்கு ஏசி ஏசிவாங்கி குடுக்கலா அப்பிடின்னு நான் நண்பர்கள்கிட்ட பேசலாம் அப்பிடின்னு சொல்லே தான் முடியும் பண்ணி வச்சிருக்கேன்
ஆமா இப்போ ஒரு அம்பதாயிரம் ரூபா வருதுன்னா ஏசியும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அத விட கம்மியா கூட இருக்கலாம் இப்போ ஒரு நாப்பத்தி மூணாயிரம் அந்த மாதிரி வந்துச்சுனாலும் நம்ம அத வாங்கிட்டு மிச்சம் ஏழாயிரத்த மூலியா கூடா அத எழுதி வச்சிடலாம்
ஏ சி வாங்கிட்டு நம்ம பண்ண வேண்டியதிருக்கல்ல கேட்கவா அந்த ஸ்பிரே பேரு ஒண்ணு அடிப்போம்ல அது வாங்கணும் சின்ன சின்ன பொருட்கள் இருக்குல
இல்லே இப்போ நம்ம கேக் வெட்டுறோம் அது ஓகேதா ஆனா வந்து இந்த ஸ்பிரேலா வந்து அது தேவையில்லாத செலவு அதுவும் இல்லாம அதெல்லாம் அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லலைங்களா அதனால அந்த மாதி இல்லாம அதியுமே ஏதாவது உபயோகமா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்னு எனக்கு தோணுது
சேரி அது நண்பர்கள்கிட்டே கேட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஏ சியா வாங்கறது நல்லதா வாங்கி குடுத்துருனும்
ஆஹ் ஆமா இல்லே நம்மளுக்கு க்கு விலை வந்து எப்படி இருந்தாலும் நல்ல விலையில் இருக்குங்க அது தான் ஒரு நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் கூட இருக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு கூட நம்ம இந்த ரெண்டாயிரத்துல கேக் வாங்கிட்டு வேற ஏதாவது இதர செலவுகள் இருந்துச்
இதக்கூட வாங்கி கொடுத்தடலாம்
ஆஹ் சரிங்க சரி எல்லாருகிட்டேயும் நம்ம கலந்து பேசுவோம் கலந்து பேசிட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்களோ சொல்லி நம்ம அது எடுத்துக்கலாம் முடிவு எடுத்து கத்துக்கலாங்க ஆஹ் சரிங்க இன்னொரு கால் வருது நான் பேசிட்டு உங்க கூப்பிட்டுங்களா
ஆஹ் சரிங்க
உம் சேரிங்க